ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே
ஓகே ஓகேங்க
மேடம் எனக்கு ஒரு டவுட்டுங்க நா வந்து வெயிட் லாஸ் பண்லான்ட்ருக் கே ஒரு ஒரு ஆறு ஒரு ஒரு இந்த கோ கோவிட் வந்ததுக்கு முன் கோவிட் நைன்டிக்கு முன்னாடி கொஞ்ச நல்ல வெயிட்டு ஒரு அறுவது அறுவத்தெட் டு அந்த மாரிதா இருந்தே ஒரு ஆறு வருஷமா தொடர்ந்து அ ஒர்க் ஃப்ரம் ஹோம்மு நைட் ஷிஃப்டு இந்த மாரி காரணங்களால வந்து என்னால கரெக்டா டயட்டு ஃபாலோ பண்ண முடில தோ நெறைய டைம் இந்த நைட்டு அண்ணா த ஆ இப்பிடி ஒரு மணி ரெண்டு மணி டைம்ல சாப்பற மாரி ஆயிரும் ஆஹ் இதுனால என்னாச்சுனா எனக்கு வெயிட் இது வந்து இப்போது எயிட்டி எயிட் மாரி வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு ஆஹ் இப்ப என்ன பண்றேன்னா அ சாப்பாடுல சரி கண்ட்ரோல் பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு சாப்பாடுல ரெடியூஸ் பண்ணலாட்டு சாப்பாடு வந்து காலையில வந்து இந்த ஹ் கம்பு இந்த சிறுதானியங்க மாரி எடுத்துக்குறேன் மதியா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சமா சாப்பாடு பருப்பு அந்த மாரி சாப்படுறேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நைட் ட் வந்து என்னதுன்னா ரெண்டு காலையிலயும் மத்தியானமும் கம்மியா சாப்பிட்டாங்காட்டியும் நைட் வந்து கொஞ்சோம் அதிகமாக சப்படுற மாரி ஆயிடுது ரொம்ப
ஓகே ஓகேங்க ஓகேங்க
அ கண் த அது வந்து எப்பிடியாது து நானு வந்து தடுக்லானு ட்ரைப் பண்ற ஆன முடிய மாட்டேங்குது ஆஹ அது போ நா வந்து டெய்லியும் வாத் கிங் எங்கஸ்கூல் கிரௌவுண்டுக்கு போவ ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் அடிச்சா பெரிய ரவுண்ட் அடிச்சா நானூறு மீட்டர் இப்ப எப்டி பத்து ரவுண்ட் அடிப்பேன் இப்ப எனக் காரியமா கொஞ்சம் காய்ச்சல்னால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு அதுனால வந்து என்னால வந்து சரியா வாக்கிங் போ முடியல டைபாய்டு ஃபீவர் வந்தங்காட்டிக்கி என்னால் வந்து வாக்கிங் போ முடியாம இப்ப இருக்கேன் வேற ரொம்ப உடம்பு வழியாக இருக்கு டாக்டருர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த் அப்படி தா இருக்கு அப் போவோ உங்ளுக்கு கொஞ்ச கொஞ்சமா சேத் ஐய்யாறுவா போய்டாக கொஞ்ச கெல்த் நெறையா புரூட்ஸ் வெஜுடபிள்ஸ் கொஞ்ச விட்டமின்ஸ் மின்னரல்ஸ் அதிகமா இருக்க மாரி சாப்புட சொன்னாங்க நானு அது மாரி சாப்புட்டு இருக்கே இருந்தாலும் கொஞ்ச உடம்பு பயணமா இருக்கிறாங்காட்டிக்கு நான் வந்து ஆஹ் வாக்கிங் போக முடியறது இல்ல எனக்கே தெரியுது உடம்பு வெயிட் ஆன மாரி காலையில கொஞ்சமா சாப்பிடுறேன் மத்தியானம் கொஞ்சமா சாப்றாங்காட்டி நைட் கொஞ்ச அதிகமா சாப்ற மாரி இருக்குது எனக்கு ஏன்னா சாப்புட்டு
சிம்
ச்சா ரொம்ப டைம் ஆகுது
உம்
ஆஹ் இதுமே கொஞ்ச கஷ்டமாதா இருக்குது ஆம் ஆ இதல நானு சாப் முடிச்சதும் கொஞ்ச நேர ஒரு ஹாஃப்னவர் வந்து வெளியே வந்து எங்க எங்க ஏரியால ஒரு ஸ்ட்ரீட் மாரி இருக்கு அங்க அதிக யாரும் இருக்க மாட்டாங்க வரட்டா வண்டி எல்லா அதிகமா வராது அதுனால அங்க கொஞ்ச நேரம் நடப்பேன் ஒரு ஆரம் முன்னே நடந்துட்டு அப்பறம் வந்துட்டுதா வந்து படுக்றது வழக்கோம் பைசா வேற ஏதாவது வழிமுறைகள் உங்ளுக்கு தெரியுமா இதாங்க
என்னன்னு பாத்தீங்னா நீங்க காலையில வந்துட்டு ஒரு தெவன்குள்ள ஒரு பாடிஸ் ஸ்ரெட்சிங் மாரி ஏதாவது ஒரு எக்ஸ்சைஸ் பண்ணலா நீங்க அஹ் உங்ளுக்கு யோகா தெரிஞ்ச யோகா பண்ணலா இல்ல ஒர்கோட் தெரிசதுனா ஒர்கோட் பண்லா அந்த தேட்டிசிக்ஸ் ட்டுவெண்டிசிக்ஸ் த்ரீ டைம்ஸ் தேட்டிசிக்ஸ் த்ரீ த்ரீ டைம்ஸ்ன்னு சொல்லி நெறையா இருக்கு ஜஸ்ட் ஜம்பிங் ஜாக்கு அதுக்கப்புற லெக் ரைஸ் அந்த மாரி பண்றது லெக்கு கிரன்ச்சிங்கு அதெல்லா நீங்க பண்ணீங்க அப்டின்னாலே உங்களுக்கு என்ன சொல்றது பாடி நல்லா வந்து சூ மசூல்செல்லா ஸ்டெந்த் பண்லா போம்ஸ் லா நல்லா ஸ்டெந்த் பண்லா அவுங்ளுக் பண்ணும் போது உங்களுக்கு என்ன சொல்றது நார்மலா இப்ப இருக்றத விட வெயிட் ரெடியூஸ் ஆக ரெடியூஸ் ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீவா இருப்பீங்க ஆஹ் வெயிட் அப்டியே இருக்கும்போது ஒரு மாரி மந்தமா ஒரு மாரி எதுவுமே செய்ய முடியாம ஈவினிங் ஆக ஆக சுத்தமா முடியாது எப்புரா படுக்கலா அப்டிதா இருக்கு பட் இந்த மாரி நீங்க எக்சைஸ் பண்ண பண்ண வந்து பாத்தீகன்னா உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியு வெயிட்டு குறையு சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயது ஒரு ஹில்ஸ்லியோ ஒரு பத்து படிக்க ட்டு ஏறும்போது ரொம்ப கம்ஃபடபுல் இல்லாம இருக்கு அய்யோ ஏறங்னுமேங்கற மாரி இருக்கு பட் ஒன் மந்த் கன்டினியுவா இந்த ஒர்க்கோட் நீங்க வீட்ல டெய்லி பண்ணும்போது அதுக்கப்புறமா நீங்க வெயிட்லாஸ் விட இன்ஞ்லாஸ் உங்குளுக்கு நல்லாவே தெரியு நீங்க வந்துட்டு போட்ருக்க ட்ரெஸ் தோ இல்ல வந்துட்டு உம் அவுங்க பாடி ஷேப்லே நல்லா தெரியு இன்ச்ளாஸ்ல்லா
புரிது புரிது
நீங்க வந்துட்டு அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறோ சாப்றது வந்துட்டு ப்ராப்பரா நைனுக்குள்ளேன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்குள்ள மே சாப்ட்ருங்க மத்தியான அதே மாரி தா லன்ச் ட்டுவெல் தேட்டி டு ஒன் தேட்டி குள்ள கரெக்ட்டா சாப்ட்ருங்க ஹ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நேரோ வந்து டம்ப் பண்ணி சாப்பாடு ஹெவியா சாப்றதுக்கு மத்தியான சாப்ட்டதுக்கப்புறோ ஈவ்னிங் பசிச்சதுனா ஈவ்னிங் எதாது சாப் புல்லா நீங்க ஆ வெறு டீ காஃபி எல்லா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வேற எதாது ஹெல்தியா எதாது குடிக்கலா நீங்க சொல்ற மாரி அந்த சிறுதானியத்திலயே எதாது கஞ்சி இல்ல வேற எதாது ம் வெறும் வெஜிடேபிள்ஸ போட்டு ஒரு சூப்பு அந்த மாரி கூட எதாது நீங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் மாரி எடுத்துக்கலா இல்லின்னா அந்த டைம்ல வந்துட்டு வேற எதாது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலா வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கலா ப்ரூட்ஸ் ஜூஸா குடிக்காம மென்னு சாப்பற்ற மாரி உங்களுக்கு எந்த ஃப்ரூட் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது தாராளமா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலா இல்லினா ஒரு பொரியல் கூட நீங்க அந்த நேரத்துக்கு சாப்ட்டுக்கலா உங்களுக்கு பசிக்கிறது வந்து நை டு போய் டம்ப் பண்றக்கு இந்த வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு நைட் அளவான ஒரு சாப்பாடு சாப்ட்டுக்கலா அந்த சாயங்கால டைம்ல ஒரு கொய்யாப்பலமோ இல்ல ஒரு பப்பாளியோ இல்ல கேரட்டோ எதயாது ஒன்னு நீங்க வந்து வயிறு ஃபில்லா வெச்சிட்டீங்கனா நைட்டு உங்களால அதிகமா சாப்ட முடியாது ஏனா ஆல்ரெடி உள்ள இருக்கு சாப்பாடு அப்டி இருக்கும் போது உங்களால நைட்டு வந்துட்டு போயிட்டு ஹெவியா டம்ப் பண்ற அளவுக்கு சாப் பற முடியாது அப்டி சாப்ட்டீங்கனாலே வந்து ட்டு உங்களால வந்துட்டு ஹெவியா தா இருக்கு அது எதுமே பண்ண முடியாத மாரி ஆயிரு சாப்பாடு எந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டு அது ஈக்வலா அது அதுக்காக சாப்புடாம பசியோட இருந்து பட்னி கெடந்து வெய்ட்டு கொறைக்கவேக் கூடாது ரொம்ப தப்பு அதனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்னைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லுவாங்க
நா அந்த மாரி நா நா அந்த மாரி தா பா அந்த மாரி தா அந்த இதா இருக்கு இல்லைங்க ஆனா சாப்புற அந்த அளவ வந்து கம்மி பண்ணிட்ட காலைல பாத்தீங்கனா கம்பு வந்து கூல் மாரி பண்ணி ஒரு ஒரு மூ மூண் நாலு டம்ளர் அத சின்ன டம்ளர் ஒரு நாலு டம்ளர் குடிக்கிறேன்னா இப்போ ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் மாரி தா குடிப்பே அப்றோ பாத்தீங்கனா மத்தியான சாப்பிட்றது கொஞ்ஜோ கொஞ்ஜோ ஒரு பவுல் சாப் சாத பருப்பு ஆ கொஞ்ஜோ பொரியல் அவ்ளோ தா லிமிட்டு டைம்மு கூட சாப்ட முடியு ஆ அதே குவான்டிட்டி சாப்ட முடியு ஆனா இருந்தாலு அந்த ஒரே குவான்டிட்டி நிறுத்திடுவ ஆ அது ஒரு மாரி ஒடம்பு ஈவினிங் ஆகும் போது ஒரு மாரி வீக் ஆன மாரி விட்ட ரொம்ப சோர்வா இருக்கிற மாரி இருக்கு
அந்த டைம்ல தா நீங்க வந்து அந்த டைம்ல எதாது ஒரு வெஜிடபிள்ஸ் மத்தியான செஞ்ச சாப் பாடோ இல்ல பருப்பு வெறு பருப் ஒரு பாசி பயிறு செய்றாங்க இல்ல ஒரு தொவர பருப்பு செய்றாங்கனா ஒரு கப்புல பருப்பு மட்டு எடுத்து வெச்சுக்கோங்க லைட்டா சால்ட்டோ இல்ல உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் புடிக்குமோ அத போட்டு அந்த வெறு பருப்பு அதுல ப்ரோட்டீன்ஸ் நெறைய இருக்கு உங்களுக்கு அத மட்டுமே நீங்க சாப்டுங்க அந்த பருப்பு மட்டும் ஒரு அஞ்சு ஆறு மணி போல அத சாப்லா இல்லையா எதாது பச்சையா இரு காய் எந்த காய் பச்சையா சாப்ட முடியு வெண்டைக்கா சாப்ட முடியுதா சாப்டுங்க கேரட் சாப்ட முடியுதா சாப்பிடு ஒரு ரெண்டு கேரட் மேல நம்ம வயிறு வந்துட்டு தாங்காது அவ்ளோ தா வயிறு ஃபுல்லாயிரு அதுவே உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கு ப்ளஸ் இது சாப்பிடும் போது பாத்தீங்கனா வயிறு ஹெவியா ஃபீல் ஆகாது ரொம்ப லைட்டா தெரியு நம்மளுக்கு ஹ ஒரு நடக்கிறதுக்கோ ஒரு ஆக்டிவா இருக்கிறக்கோ நல்லா இருக்கு வயிறு நெரஞ்சிரும் அந்த சேம் வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டதையுமே வந்து ஒரு ஹெவினஸ் இருக்கு ஆ சாப்பிட்டமேங்கற ஒரு மாரி இருக்கு ரொம்ப வயிறு டைட்டா இருக்க மாரி இருக்கு எல்லாருக்குமே அந்த மாரியான ஃபீல் இருக்கு சாப்பாடு சாப்பிட்டோமே இதுவே எவ்ளோ காய்கறி எவ்ளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டிங்கனா அந்த மாரி தெரியுதுல ஓட்ஸ் நீங்க எவ்ளோ சாப்ட்டு பாருங்க உங்களுக்கு அந்த மாரி சுத்தமா தெரியவே தெரியாது ரொம்ப லைட்டா தா இருக்கு பட் எனர்ஜி இருக்கு உங்களுக்கு ஃபுல்லா அந்த ஓட்ஸ் சாப்டும் போது ஃபுல் ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே அதுல இருக்குனு சொல்றாங்க அதே மாரி தா எந்த ஒரு வெஜிடபிள் எடுத்திங்னாலு ஃபுல்லா இருக்கு பட் அந்த வயித்துல வந்து அந்த ஹெவினஸ் தெரியாது சாப்ட்டோம்னோ ஒரு மாரி இருக்கு சாயங்காலோ ஆனா கேஸ் ஃபாம் ஒரு மாரி அங்க வலிக்கு இங்க வலிக்கு ஏகப்பட்ட ப்ரச்சனைகல்லா இருக்கு பட் இந்த மாரி ஒன் மன்த் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா சேன்ஜஸ் தெரியு உங்களுக்கு இது பாடி ரொம்ப செட் ஆயிரு அதுக்கப்புறோம் இதவே கண்ட்டினியூ பண்ணலா இதுக்கு தேவையில்லாம போட்டு ரிஸ்க் எடுத்து அத இதையு போட்டு சாப்ட்டு இது பண்ணு இதுவே கன்ட்டினிவ் பண்ணலான்ற மாரியான அளவுக்கே நீங்க மாறிடுவீங்க
புரியுதுங்க ஆக்சுவலா நீ சொல்ற மாரி தா நா வந்து காலையில அந்த குவான்டிட்டி கரெட்டா அந்த கம்பு ரெண்டு மூணு டம்ளர் சாப்ட்டாலு மதியானோ கொஞ்ஜோ ரைசு கொஞ்ஜோ பருப்பு கொஞ்ஜோ பொரியல் அந்த மாரி சாப்ட்டா அப்பளம் இந்த மாரி சாப்ட்டா எனக்கு கொஞ்சம் ஹெவியா தெரியுதில்ல நைட் வந்து நா கொஞ்ஜோ எக்ஸ்ட்ரா சாப்பிடுறங்காட்டி ரொம்ப நைட் வயிறு வந்து ரொம்ப கெட்டியா இருக்குற மாரி ரொம்ப உப்புன மாரி கொஞ்ஜோ வலிக்கிற மாரி இருக்கு அதுக்கா தா நான் கொஞ்ச நேரம் வந்து நடக்றது காரணம்
அது ரொம்ப நேரம் நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லைட்டா சாப்பிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நடந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியாது வயர் ஆல்ரெடி ஹெவியா இருக்காது மைல்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நடந்தீங்கன்னா அந்த ஹெவினஸ் இன்னமே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும் அந்த ரைஸ் குறைச்சுக்கிட்டு அதுக்கு பதில நீங்க வேற ஏதாவது சாப்பிடாம படினி கிடக்கவே தேவல வேற ஏதாவது சேர்த்து உங்க பசிக்கிற டைம்ல மோர் குடிங்க மோரு வெறும் இது இருக்கு இல்லையா தயிரை போட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி பாக்கெட் தயிர் எல்லாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்ம வந்து வெண்ணயில இருக்க முடியாது ஒரு ஓட்டு ஓட்டி தண்ணி ஊத்தி போட்டு குடியுங்க இல்லையா நீங்க வந்துட்டு வேற ஏதாவது குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈவினிங் டைம்ல சூடா குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நல்லா எல்தியா ஒரு ராகி ஒரு ஃபுன் ராகி மாவு போட்டு ஒரு கூழ் மாதிரி காய்சி அது உங்களுக்கு என்ன பிளேவர் தெரியும் சக்கரை வேணா சக்கரையில் உப்பு வேணணா உப்பு போட்டு அதை வந்துட்டு குடிச்சிருங்க வயிறு ஈவினிங் டைம்ல பபில் ஆயிரும் அதுக்கப்புறமா எட்டு மணி எட்டரைக்குள்ள ஏதாவது லைட்டா சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோ சாப்பாடுதான் பிடிக்கணும் சா சாப்பாடு கூட அதுக்கு ஈக்குவலா இப்போ ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு சாப்பிடடுற இடத்துல முக்கா கரண்டி சாப்பாடு வச்சுட்டு மீதி இருக்கு அந்த ஒன்னேகா கரண்டிக்கு ஏதாவது பருப்போ இல்ல காய்கறிகளோ இல்ல வேற ஏதாவது ஒ கூட் பண்ணிக்க கூட எடுத்துக்கலா அந்த அளவுக்கு ஒரு அ எனர்ஜி இருக்கு அந்த வயிறு வலி கேஸ் கேஸ்டேபிள் இது எல்லாமே சேர்ந்ததுன்னா நம்மள வந்துட்டு உட்கார விடாது அப்படியாவது போய் படுத்தா போகும் வேலையே பார்க்க வேண்டாம் அந்த மாதிரியான பீல் தான் வரும் பட் இதுெல்லாமே ஸ்கிப் பண்ணு போது நம்மளுக்கு எனர்ஜியாவும் இருக்கும் அடுத்து-அடுத்து ஒர்க் நம்ம வந்து ஈஸியா பண்றம்துக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லலாம்
கண்டிப்பா மேடம் நீங்க சொல்ற மாதிரி நான் நீங்க சொல்ற மாரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறன் பேசுங்க ரொம்ப நன்றி மேடம்
ஓகே ஓகே